லோ ஹலோ கா எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே பசங்கலா எப்டி இருக்காங்க
ஆஹ் நல்லா இருக்காங்க போயிட்ருக் க்கு லீவு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லீவ்ல
நாங்ளா அம்மா வீட்டுக்கு வந்தோ அம்மா வீட்டாண்ட வந்து திருவிழா நடக் குது
ஓ செரி நல்லா இருக்குமே ஜாலியா
பசங்க இப்பதான கொஞ்சோ வளர்றாங்க அதனால நல்லா தெரியு து நறையவே சொந்த கள்லா நறைய பேர் வராங்க அதனால புது புது முகம்லா இதுக்கு முன்னாடியு பாத்திருக்காங்க ஆனா இப்ப வந்து புதுசா ஏதோ பாக்குற மாரி பாக்குறாங்க கே எங்க பெரிய பாப்பல்லா கேள்வி கேக் கிறா இது என்னது அது என்னது இது ஏன் அப்டி பண் றாங்க அப்டிலா சொல்லிட்டு நறைய கேள்வி
ஓ சரி, அது ஊர் திருவிழாவா வருஷத்துல ஒரு தரவ வருதா
த்துல ஒரு வாட்டி வருங்க அது அ இது மாரி இந்த அ இந்த சீசன்ல தா வரும் இந்த இதுலதா வரு
ஆஹா ஓ சேரி
எங்களால வர முடியாது, ஆனா ஆ வர வர முடியிறப்போ கண்டிப்பா வந்து கலந்துப்போ அப்போ தம்பி வந்து குட்டி பையனா இருந்தா இப்ப அவனுக்கு தெரியுது நெறைய பேர் வராங்க
ஆமா அங்க நெறய வெளயாட்டுகண் இதல்லா இருக்குல்ல அந்த ஆட்
ஆ அது அப்றோ ஆமா நெறய வெளயாட்டு பொருள்லா இருக்கு அங்க எப்புடி பாத்திங்னா அதே வெளயாட்டுப் பொருள்தா நம்ம வீட்லயு இரு க்கு ஆனா தம்பினு பாத் இதா வேனு அப்டினு வீட்டுக்கு வந்தோனே ஒடச்சி போட்டறாங்க அதே மா இதுலயு அந்த விக்கிறவங்களு தாங்க அங்க வந்து என்னென்னா அந்த பொருள் வந்து ஒரு எர்நூறுபா அது மாறிதா இருக்கு அங்க வேணுன்னே வெலய த்தி வைக்கிறாங்க ஐநூரூபா சொல்றாங்க அந்த பொருளு நமக்கு வேற வழி இல்ல
இந்த டைம்லதா அவங்க சம்பாரிச்சிக்க முடியு
ஆமா பேறோ கூட பேச முடிலேங்க்கா வாங்குனா வாங்குங்க வாங்குங்க கரெட்டா பசங்கருக் க எடத்துல வந்து நி த்திர்ராங்க ம்ச் அதே பல்லுன்னு நம்ப வீட்ல தா ருக்கு ஆனா இல்ல எனக்கு அந்த பல்லுன் தா வேணு அந்த கலர்ல அந்த பொட் ட்டு பொட்டா வச்சிருக்
உம் ம் ஆ கொலந்தைங்ள பொறுத்த வரிக்கு க்யூ நம்ப புதுசா வாங்கி குடுத்தா வீட்ல ரெண்டு நாள் விளையாடுவாங்க அவ்ளதா அதுக் அப்புறோ அது பல சாய்டு அடுத்த பொருள கேப்பாங்க இந்த மாறி வெளிய கூட்டிட் வந்துட்டோன்னா அப் அப்டியே அதுலயே விளையாட வெச்சிட்டு அப்றோ நம்ப அப்டியே வீட்டுக் ட்டு போயிர்ணோ அத வேற திருப்பி வாங்கிட்டு போய் குடுத்து அத ரெண்டு நாள்ல ஒடச்சி இப்டியேதா கொலந்திங்க நம்ம வீட்டுக்கு வரவங்ளே எல்லா வாங்கிட் டருவா எல்லா நறய பேர் வரவுங்க வாங்கிட் வருவாங்க அத தவிர நம்ப வாங்குறது நறயா வீட்ல சேந்து போயிறுது
ஆமாங்க இப்போ என்னென்னா பெரிய பாப்ப வந்து நல்லா பத்ரமா வச்சுப்பா ஒரு சின்னதா எதனா வாங் கொடுத்தா கூட அது பத்ரமா வச்சுப்பா. அவளோட நெறையா விளையாடுற சொப்பு சாமானு இந்த குட்டிக் குட்டிச் சொப்பு சாமான் எல்லா வந்து இப்பதா விப்பாங்க அந்த திருவிழா அப்பதா ப்பாங்க அவ என்ன பண்ணுவா வருஷா வருஷோ கொஞ்சு கொஞ்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருவோ நாங்க அவளுக்கு அதனால கொஞ்சு கொஞ்சு சாமானோ சேர்த்து ஒரு டப்பா ஃபுல்லா வச்சுர்ப்பா ஆனா இப்போ இவ வந்துர்க்கா பா த்திங்களா அவ என்ன பண்ணுவா அதெல்லா தூக்கி தூக்கி வீசு அது அது யார எப்ப அத எப்டி கத்துக்குனானு தெர்ல இல்ல அந்த பசங்கனாலே அப்டிதா தூக்கி போட்றது து கொஞ்சு ஆக்ரோஷமா இருக்கறது அப்டி பசங்கலா அப்டிதா இருப்பாங்களான் கூட தெரில எங்ளுக்கு க்கு ரொம்ப அதுவே தூக்கி போட்டு விளையாடி எல்லா ஒடிச்சிருவா ஒரு பொம்ம அதே மாரி ட்ரெஸ்ஸஸ் கூட அப்படித்தா அவ்ளோ அழுக்கு பண்ணிடுவா டக்கு டக்குனு சும்மா லைட்டா தண்ணி குடுச் கொட்டிருவான் கீழேலாம் கூட போதோ ஃபுல்லா மாத்திருவாறு அவரு
உம் உம் இப்ப நம்ம வீட்டுக்கிட்ட கூட இங்க ஒரு பெரிய கண்காட்சி போட் இருந்தாங்க அங்க கூட்டிட்டு போயி ட்டு வந்தோ அங்கேயு அந்த ராட்னோ அப்புறோ இந்த எல்லாமே நெறைய கரண்ட்ல வெச் சிற இதுவா இருந்தது. அங்க வேற ஒரு பெரிய நா ஒயரத்துல ஒரு இது இருந்தது மேல கொண்டு போயிட்டு ஆஹ் அதெல்லா இருந்தது அது ஆனா ஒயரத்துல போயிட்டு அப்டியே கீழ பாஸ்டா வரு
அது நம்மள பாக்க ஆமா நம்மளுக்கு பயமா இருக்கு ஆனா பச ங்களோ சொல்றே இல்ல நீ பயப்பட
ஆமா உம் ஆமா அது நம்ம நெறைய படிக்கிறோம்ல இந்த மாரி ஒடஞ்சு உழுந்துச்சு அப்டி அப்படிதா அதனால பயப் பயமா இருக்கு நமக்கு அவங்க அனுப்புறதுக்கு பயமா இருக்கு நம்ம போறதுக்கு
பயமா இருக்க ஆமாங்க அது என்ன சி இந்த வாட்டி நாங்க நாலு பேரும் போனோம் நானு எங்க வீட்டுக்காரு எங்க குட் டி தம்பி அப்றோ பாப்பா நா மட்டு அழுகுத கண்ணுலருந்து தண்ணி தண்ணியா வர்து நா ரொம்ப நாள் ஆயி சி இல்லைங்களா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஆஹ் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் போயிருப் போ பட் ஆனா இப்போல்லாம் நம்ப போனது இல்லல்ல கொஞ்சம் நறைய இடைவேள வந்துருச்சு பாத்தீ ங்களா இப்போ நம்ம கொஞ்ச நல்லா வெயிட்டு போட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலு அந்த பசங்க கூட என்னால உட்காரவே முடியல காத்தா கண்ணுல பயம் அப்டியே தெரியுது மூஞ் சில எ பொ பொண்ணு சிரிக்கிறா உனக்கு என்ன இந்த அம்மா இதுக்கெல்லாம் போய் அழுவுறாங் க நம்ளுக்கு மட்டும் வீட்டுல எ அப்டி மெரட்றாங்க பாரு இது கொஞ்சோண்டு இதுக்கு அப்டி பயப்பட்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு
ஆமா அந்த குதிரையில உட்காந்து சுத்துறது கூட அதுவும் பெரியவங்களும் உட்காரலாம்னு சொல்லிருந்தாங்க நாங்களும் இங்க அப்டிதா நானும் பாப்பாவும் ஒரு இதுல உட்காந்துகிட்டோம் அவரு வரலனு சொல்லிட்டாரு நாங்க அது குதிரை வந்து சுத்தும் போது வெளி பக்கமா வருதுல்ல அந்த கம்பி அது பயமா இருக்கு நமக்கு
ஆமா ஆமா நம்ம நம்ம தாங்குமா நம்மள அப்டின்னு சொ சொல்லிட்டு ஆ ஏன்னா நறைய பெரியவங்கலா போறாங்க இல்லிங் ங்களா நம்ம எவ்ளோ செய்திகல்லாம் பாக்குறோ இது மாரி எல்லாரு
நேரம் நம்ம போற நேரம் ஒடஞ்சு வுழுந்தா என்ன பண்றது
கொஞ்சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி பாத்தீங்களா அந்த ராட்டினம் வந்து மேல போயிட்டு அரை மணி நேரம் மேலேயே இருந்துச்சு
ஆமா ஆமா ஹா
அப்போ எவ்ளோ பேர் பதறிருப்பாங்க ஆமா பா அது ஏதோ பழுதடைஞ்சிச்சு போல ஆமா ஏதோ பழுதடஞ்சு ஆமா ஆமாங்க அது பாதிலயே நின்றுச்சு எவ்ளோ பாயம் மா இருக்கு நா அதெல்லா காட்டி எ புள்ளைக்கு சொல்றே மா அது எப்பயோ ஒரு வாட்டிதா நடக்கணு நம்ம போறப்பதா நடக்காது நீ அப்டி
நமக்கு நம்ம போற நேரோ அப்டி ஆச்சு என்ன
ஆமா நம்ப சின்ன புள்ளையா இருக்கம் போது நம்ம அப்பா அம்மா அப்படிதா நம்மள சொல்லுவாங்
ஆமாமா
ரெண்டு வாட்டி நம்ம கேக்காம இருந்தாலு மூணாவது வாட்டி நம்ம கேட்டு ப்போ ஆனா இப்போ நம்ம வந் து பெற்றோரா இருக்கும் போது நம்ம தெரியுது எவ்வளோ எவ்வளோ கஷ்டோ தய்
ஆ அதா நாங்க ஆ சொல்லிட்டு இருந்த நாங்கல்லா சின்னதா இருக்கோ ஏதோ போனமா பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப் டோமா பாப்கார்ன் வாங்கி சாப் டோமா வந்து வந்துவோ நீங்க ஒன்னொன்னும் ஒரு ஒரு ஒரு விளையாட்டும் நூறு இருநூறு ரூபா சொல்றாங்க எல்லாத்துலயு போணு போணு அடம்பிடிக்கிறாங்க அந்த பெரிய அப்பளத்துல மெளகாத்தூல்லா போட்டு கொடுப்பாங்கல்ல மசாலாலா போட்டு அது வந்து இப்பல்லா கிடைக் கிருதே இல்ல இங்க இல்ல இப்போ அன்னைக்கு போயிருந்த இடத்துல பா பரவால்ல இருந்தது அது ஆளுக்கு ஒன்னு வாங்கி அது வேற சாப்பிட முடியுமானே தெரியல அதுக்குள்ள மூணு சொல்லியாச்சு ஆளுக்கு ஒன்னு வாங்கி அத சாப்பிட்டு நமக்கு ஃபுல்லயிடுச்சு
எங்க வீட்டுல வந்து அந்த அப்பளம் வந்து கடயில இருந்து வாங்கிட்டு வருவோம் அதே அப்பளம்தா கடையில இருந்து வாங்கிட்டுவோம் இப்ப வந்து இல்ல இது எப்படி தனியால்லா சாப்படுறது எனக்கு பூவா வச்சு கூடு பூவா வச்சு சு தா சாப்பிடுவே அப்படி எல்லா சொல்லுவாங்க ஆ இதல்லா நோ நொருக்குத்தீனிய என்னைக்காச்சு நம்ம வீட்ல நொறுக்கு தினி எதுமே இல்ல ப்ச் அப்ப அவசரத்துக்கு நம்ம யா நா வந்தா செய்வோம் பாத் திந்தா அந்த சக்கரம் போட்ட மாரியே அதெல்லா செஞ்சா அப்ப சாப்பிட மாட்டாங்க ஆனா இதே பொருளு நம்ம அங் ந்து கூட்டிட்டு போனா எனக்கு அதுதா வேணு அப்படி கொட்டு தார தாரயா எனக் கு அதுதா வேணு எனக்கு ஒரு நாள் கூட நீ வாங்கி தர மாட்டியே மத்தவங்க வீட்ல வாங்கி தராங்களே
ஆமா இங்க வந்து அந்த பேட்டரி கார் மாரி பம்பர் கார்னு ஒரு காரா ஒரு காரா இடிச்சிட்டு ஓட்டுறது அதெல்லாங் கூட இருந்தது அதெல்லாமோ நாங்களு நானு பாப்பாவு ஓட் ரொம்ப ஜாலியா இருந்தது எதோ ஆமா அது ஒண்ணுதா இந்த லீவ்ல போயிருக்கோ வேற எங்கயுமே போல டைம் பாஸ் சே எப்படி என்ன பண்றது வீட்டுக்குள்ளயே இருந்து ட்டு மத்த கிளாஸ் எதாது கூட்டிட்டு போயிட்டு இப்படியேதா போது இந்த மாரி கண்காட்சி இங்க வர்ரது ரொம்ப கஷ்டோ ஆனா திருவிழா உங்களுக்கு வேற மாரி இருக்கு மே வேற லெவல்ல இருக்கு சூப்பரா இது எப்பயாவது இங்க கண்காட்சி வரு
ஆமா இந்த இந்த லீவ்லதா இப்படி வறுங்க கண்கா ட்சி எல்லா லீவ்ல போடுவாங்க அது ஒரு ஒரு மாசோ உங்க முன்னாடி மலர் கண்காட் சி அதெல்லாம் போடுவாங்க யான சிங்கோ அதெல்லாம் போட்டுட்டு
உஹம்
அதெல்லா கர்ஜிக்கிற மாரியே அதெல்லாம் பண்ணிட்டு போடுவாங்க ப்ச் அது இந்த சின்ன புள்ளைங்களுக்கு பா த்து கொஞ்சோ நல்லாவு இருக்கு இல்லைங்ளா எவ்ளோ நேரோ வீ்ட்லயே வெச்சு ட்டு இருக்கிறது இப்போ கொஞ்ச அ கிளைமேட் நல்லா இல்ல அ காலை ஆனா நல்லா வெயில் காய்து ஊ சாயந்தரொ போலான்னா க்கும் மழ ஸ்டார்ட் ஆய்
ஆ சில ஊர்ல மழ எல்லா பேய்து எங்களுக்கு தா இங்க ஒன்னும் மழையே இல்ல இங்க வந்து இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு கார் கண்காட்சிக்குப் போயிருந்தோ அங்க வந்து பழைய வகையான காருங்கள்லா அது ஆ என்னது அம்பது அறுவதுல வந்த காருங்கள்லா ஆ அதா பெரிய பெரிய நடிகர்கள்லா ஓட்டுனாங் காருன் சொல்லி அதெல்லா வச்சிருந்தாங்க கண்காட்சி அதெல்லாம் போய் பாத்துட்டு வந்தோ எல்லா நின்னு புகைப்படொல்லா எடுத் ட்டு வந்தோ அதுலா நா இன்னு இணையதளத்துல விடல விட்ருந்தா நீங்கல்லா பாத்ருப்பீங்க பாத் துட்டு கேப்பீங்க ஹ இனிமேல் அதெல்லாம் போடணு நான் இன்னும் போடல
ம் நல்லாவும் இருக்கும் இல்லைங்களா ஃபர்ஸ் பசங்களுக்கும் அதெல்லாம் தெரியும் அந்த காலத்துல இருந்த கார்லாம் இருந்து
ஆ ஆமா அந்த கார் எல்லாம் இப்ப எங்க இருக்கு இப்ப எல்லாம் ஒரே மாரி கார் அங்க தான இருக்கு க்கு ஆ அது இந்த மாரி கார்ல்லாம் இப்ப அப்பிடியே இதெல்லாம் கூட ஓட்டிருக்காங்களா நடிகர்கள் அப்பிடின்னு கேப்பா கேட்டாங்க ஆமா படத்துலல்லாம் வருமே செகப்பு கலர் மஞ்ச கலரு அது எல்லா காரும் அங்க இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பழைய படத்துல வரக் காரெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் படத்துல வர கார எல்லாம் அங்க வச்சிருந்தாங்க இந்த காரு அந்த காருன்னு
ம் சரிங்கக்கா ஆ மழ வர மாரி இருக்கு நா கொஞ்சொ நேரொ பாத்து பேஸ்ற
ஆ செரிம்மா செரி செரி பாத்துக்கோங்க பாய்